ஹலோ? அ ஹலோ சொல்லுமா. என்ன விஷ்யோ சொல்லுங்க என்ன பண்றீங்க?
பாத்தினா நா போட்டே பேசலான் போட்டே.
நாட் நடப்பு என்னம்மா நாட்ல நடக்கறத பாத்தா எனக் பேசவே தோண்ல என்னடா அது அப்டின் தோணுது. ம் உண்மதா உண்மதா. ம் ன்ன என்ன நடக்குது நாட்ல சொல்லு என்னா விஷ்யோ இன்னிக்கி என்ன நடந்தது உனக்கு என்ன பாதிச்சது?
மதுதா ஒழியவே மாட்டிங்குது ஒழிக்கிற ஒழிக்கறன் சொன்னாங்க ஒழியவே மாட்டிங்குதே.
ஐயோ அதுல்லா ஒழிக்க முடியாதுமா அது வந்து எப்டினா? மது வல்லா ஒழிக்க முடியாது.
அப்புற ஏ ஒய்ன்ஷாப் எல்லா மூட்ரன் சொல்லிட்டு மூடுனாங்க அண்ணா அப்ப கண்துடைப்புக்காகவா?
அது இத பொல்ட்டிக்கலா போவேன்னா நம்ம நார்மலாவே பேசிக்கலா? இப்ப ஜென்ரலா என்னனா இப்ப விஷ்யோ வந்து உன உனக்கு பழக்கோ இல்ல எனக்கோ பழக்கோன் வெய்யே
அ.
அந்த விஷ்யோ தப்ப தப்பான விஷ்யன்னா நம்மளால நம்மளா நம்முளுக்கா தோணி நம்மளா விட் ட்டாதா நம்ம இது பண்ண முடியு மத்தவங்க நம்மள கட்டாயப்படுத்திலா நம்ம அத உட முடியாது.
ஆமா நம்ம மனசு வெச்சா மட்டுந்தா.
இப்ப எல்லா எடத்துலி நம்ம ஊர்ல வந்து மது கெடைக்குது ஓகேவா. அது இப்ப எல்லா எடத்துல்ன்னா ஒயின் ஷாப் எல்லா எடத்துலியு ஓகே அது போல எல்லாம் போய் குடிச்சிட்ருக்காங்க. இப்ப அந்த இப்ப எங்க நம்ம வீட்டுங் பக்கத்துல உள்ள கடையவோவ கடைய வந்து குளோஸ் பண்ட்டோன் வெய்யே அய்யய்யோ வீட் டுக் பக்கத்துல கட இல்லியேனு எல்லா குடிக்காம உட்ருவாங்களா? இல்ல வண்டி எடுத்துட்டு பத்து கிலோமீட்ரு போய் கொ போய் வாய்ன்டு வந்து குடிப்பாங்களா?
அத தேடி தா போவாங்க அவுங்க.
ம் இந்த மது இந்த மது குடிப்பழக்கோ அதுக்கடுத்து இந்த போ போத இந்த புகைப்பழக்கோ இதுல்லா வந்து அவுங்கவுங்கலா மனசு வெச்சி அவுங்க விட்டாதா உண்டு. இப்ப ஒன்னு இல்லமா உனுக் சிம்பிளா ஒன்னு சொல்றே லாக்டவுன் வந்துச்சா?
ஆ ஆமா.
லாக்டவுன்ல எதுவுமே கெடைக்கல ஒயின் ஷாப் குளோஸு சே எல்லா பொட்டி கட குளோஸு. எதுமே கெடைக்கல.
ஆனா அதுல நறையா பேரு குடும்போ நல்லா இருந்துச்சு.
அ நல்லா வ ஞ்ச்சின் சொல்ற ஆனா இவுனுக என்ன ப குடிக்கா இந்துட்டான்களா எல்லாவு அதாவ்து உ எப்டி சொல்றது அதுல நா நா குடி குடிக்குணுனு முடிவு பண்ட்டா அது எந்த வகையிலாச்சு வாங்கிடுவானுங்க. என்னா பண்ட்ருந்தானுங்க வீட்லியே காச்ச ஆரம்ச்சானுங்க பாத்தியா அதுல்லா?
ஆ பாத்தே பாத்தே எங் ஊர்லியு காம்சாங்க பாத்தே.
தோப்புக்குள்ள வந்து வெச்சி கள்ளச்சாராயோ கூடி காச்ச ஸ்டாட் பண்ணானுங்க அது ஏகப்பட்ட போலீ இந்த ட்ரோன் வச்சு புடுச்சுட்டு இருந்தாங்க வீட்லயே வந்து குக்க குக்கர்ல எதோ பண்றன்னானுங்க ஹான்சு பாக்கெட்ட தண்ணில போட்டு குடுச்சுட்டு இருந்தானுங்க அதுன்னன்னா அவங்களுக்கு அடிக்ட் இருந்த அடிக்ட் ஆனவங்களா எதுமே பண்ண முடியாது
எந்த வழியா கெடைக்குது அப்டியோ அவங்க எடுத்துக்குறாங்க
ஆ அவ்ளோதா அது அதா அவங்களா மனசு வெச்சு திருந்தனு இப்ப நம்மளா கட்டாயப்படுத்தி இப்ப ஒண்ணுல்ல அவனா டக்குன்னு அனுபவிச் ச்சி ஏதோ அவனுக்க தோனி வுட்டானா வுட்ருவா நம்மள சொன்னோனுவையே பத்து நாள் நல்லா இருப்பா ஆளு பதினொன்னாவது நாளு பத்து நாளைக்கு சேத்து வச்சு
என்ன சொல்றது நா என்ன கேக்குறது என்னால முடியலன் சொல்லிட்டு அவங்க அவங்க வேலை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க
ஆ பத்து நாளைக்கு சேத்து வச்சு குடுத்துறுவாங்க போனா ஒடம்பு வீணா தா போகு அதா அவங்க அவங்களா பாத்து இது பண்ணும்மா ஆனா உண்மையாலு செரி ஏ இப்ப இப்ப கெட்டு போனவங்கள வுட்ரு அது அந்த நாய்ங்கள எதுமே பண்ண முடியாது இனிமே உள்ள பசங்க இப்ப இனிமே அந்த பழக்கோ இல்லாத பசங்க ஸ்கூல் காலேஜ் படிக்காத பசங்க சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து நல்லத சொல்ணு அதா அங்க சின்ன வீட்டுலியோ நம்ம படிக்கிற எடத்துலயு இல்ல நம்ம கொஞ்ச மத்த எடத்துலயு இதுல ஏன்னா இப்ப அந்த விஷய வந்து அவன் தொட்டு அதுக்கு பழக்கப்படுத்தள்னா தா அடிமையா ஆயிடறா அவ அந்த பக்க போவே கூடாது அது தப்பு அத தொடவே கூடாது ம் அதா என்ன பண்றது இனிமே உள்ள ஆளுங்கள ஏது நல்லா இது ஒண்ணு ஆனா இதனால ரொம்ப கஷ்டதாமா இல்ல இப்ப நீ நீ சொல்லு இப்ப ஏதாது இருப்பாங்களே ஒண்ணு இப்ப குடியாலே வீணா போயிட்டாங்க அப்டின்னு ஒண் வீக்னஸ் சொல்லு
எங்க சின்னப்பா
யா இன்ன இன்னச்சு வீட்ட பாத்துக்கலையா இல்ல ஓ ஆளு ஒடம்புக்கு எத ஆயிடுச்சா
அவரு குடிச்சு குடிச்சு அவருக்கு அவர் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ்சே ஆயிடுச்சு விவாகரத்தே ஆயிடுச்சு
அய்யய்யோ அ
அந்த மாரி ஒரு நெலம அவர வந்து அவர வந்து க அவராலயே கண்ட்ரோல் பண்ண முல்ல அவரயே
ம் அது உண்ம தா அது வந்து எப்டின்னா நம்மளுக் அது மைண்ட தாண்டி அது ஒடம்பு சம்ந்தப்பட்ட விஷயமா போயிடு நம்ம ஒ டம்புக்கு அது தேவப்படு
அதா அது குடிக்கலன்னா வந்து அவங்களுக்கு கை கால்லா ஆடுதா அப்டியே பித்து புடுச் ச்ச மாரி இருக்குதுன் சொல்றாங்க
ம்
அதனாலயே அவருக்கு ஜொர வந்துடுது அப்டிலா சொன்னாங்க
அப்டின்னா அந்த அளவுக்கு அதி அதிகமா குடிச்சு பழகிடாப்புல
இன்னைக்கு அவரு வாழ்க்கையை தோத்துட்டு நிக்கிறாரு சாவர நெலமையில
ம் இந்த டைம்ல யாரு கூட ஆளு இல்லாம தனியா இருக்காப்லல்ல ம் பாவோ
சோறு போட கூட ஆள் இல்ல அவருக்கு இன்
ஆ ரொம்ப கஷ்ட இல்ல இது
ஹ
அதா ப அந்தளவுக்குனா அதா அந்தளவு குடிச்சிருக்காப்ல முன்னாடியே மொடா குடினுவாங்கலே அந்த அளவுக்கு குடுச்சுட்டு இருக்காப்ல அதெல்லா மோசோ இல்ல
இப்பயு அப்டி தா குடிக்கிறாங்க இப்ப விவாகரத்து ஆயுமே அப்டிதா குடிக்கிறாங்க
இ இப்பென தோணு இனிமே இனிமே எனக்கு என்ன இருக்கு நா மட்டும்தா நா குடுச்சு எப்டிவேனா போய்ப்பே செட் ஆனா என்ன அந்த நெலமைக்கு போயிருப்பாங்க இப்ப
ஆமா
எ உடம்பு தான நான் வீணா போனா என்ன அப்டின்னு போவாங்க அதாது இந்த குடிப்பாங்கல்ல
ஆ
அவுங்க வந்து குடிக்கிறதுக்கு அதாது வீட்ல உள்ளவங்க நம்ம எல்லாம் வேணா சொன்னாலும் அப்டே உ ப்பாங்க ஆனா எ எப்ப குடிக்கலானா அதுக்கான காரணத்தை தேடியே ஓடுவாங்க ஏதோ ஒன்னு நடந்துச்சுன்னா குடிக்கணும்டா ஏதோ அப்டியே குடிச்சதுக்கு
காரணமா வச்சி
அத நியாயப்படுத்துவாங்க மேம் நான் இதனாலதான் குடிச்ச நானும் குடிகாரன்ல்லா இல்ல நான் இதனால தான் குடிச் ச நியாயப்படுத்துவாங்க அத அதுதான் கொஞ்ச இதாவது
அவுங்களுக்கு ஒரு காரணம் வேணும் குடிச்சதுக்கு இப்பல்லாம் ஒரு சில மாவ ட்டத்துல்ல ஒய்ன் சாப்ப தெறக்கணும்னு போராட்டம் பண்றாங்க
அது என்னானு தெர்லம்மா இப்ப ஓசூர்ல ங்கள எழுநூத்தி பதினேழு கட மூட்நாங்கன்னு
ஆ ஆமா
அத வந்து ஒ இது ஆர் டி ஐ னு ஒன்று இருக்கு கதவே கவர்மெண்ட் ஏதோ நடக்குதுன்னா நம்ம வந்து நம்ம குடிமக்கள் நம்ம அதுல வந்து லெட்டர் எழுதி போட்டு டீட் டேல் கேட்கலாம்
ஆ
அது போல வந்து கேட்டுருக்காங்க எழுநூத்தி பதினேழு கட மூன்னீங்கள என்ன என்ன கட சொல்லுங்க அப்டின்னு கேட்டுருக்காங்க இல்ல இன்னும் முழுசா முடில அப்டின்ருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து
அப்பறம் எப்டி ஆனா சொன்னாங்க
சும்மா அதாது மூட போனா நம்ம எழுநூத்தி பதினேழு கட மூடலானு இருக்கோனு அறிக்கே விட்டானுங்க ஆனா என்ன முழுசா மூடல ஆனா மேக்ஸிமம் நீ பாத்தியா குளோஸ் பண்ண இடத்துலயே கொஞ்சோ பக்கத்துலே தள்ளி பிரைவேட் பார் ஓபன் பண்டாணுங்க
ஆ ஆமா ஓபன் பண்ணிருக்கறாங்க அவுங்களுக்கு நல்லா இப்ப வசதியா போய்டுச்சு அவங்களும் நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடாங்க
சம்பாதிக ஆரம்பிச்சுடானுங்க இப்ப இப்ப அவனோங்க அதாவது இந்த கூலி வேலைக்கு போனோம்னா கொஞ்சோ கொடுத்து குடுச்சுட்டு இருந்தோனா இப்ப மொத்தமா கொடுத்து போய்ட்டு
ஆமா இதுனால எத்தன குடும்பம் தெரியுமான்னா வீணாகுது
இது உள்ள உள்ள என்னமா இதுல இன்னொன்னு என்னனா இது பண போல் பாலிட்டிக்கே போகும் பொலிட்டிக்கலா போகும் வேணா நம்ம சொசைட்டியாவே பேசிக்கலாம் ஆ
ஆ
இப்ப மத்த கெட்டு போனவங்க கூட பரவால்லமா சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அவனோங்கல்லாம்
இப்பல்லாம் வந்து சரக்கு அடிக்கிறாங்க கஞ்சா இப்ப வந்து நா சரக்கோட சாராயத்தோட இப்ப வந்து கஞ்சா அதிகமாய்ட்டு வருது
ம்
ஆ அவ்ள அது அளவுக்கு வந்து போதைக்கு அடிமையாகறாங்க அப்டி என்னா அந்த ட் ர போதையில இருக்குன்னே தெரியல
ம் ரொம்ப அநியாயமா பண்ட்டுருக்கானுங்க இப்டி இல்ல இப்டியே போனா இப்ப ஒண்ணுல்ல இப்போ ஏகப்பட்ட தப்பு நடக்குது இங்க இப்பு இப் இப்ப இப்ப இது இப்ப ஜென்ரேஷன்ல இருக்க முக்காவாசி இல்ல பாதிக்கு மேல எல்லா இந்த போ அ போதைக்கு அடிமையாகி இப்டி சுத்திட்டு இருந்தான்னா அவனுங்க வளர்ந்தென்ன இங்க என்ன பண்ணுவானுங்க எவ்ளோ தப்பு நடக்கும்
ஒரு லட்சியத்தையே அடைய முடியாது அவங்களால
அவுங்களுக் என்னா லட்சியோ ஒரு நாளைக்கு குடிச்சா போது இப்படிதா சுத்தி
அதுதா அவங்களுக்கு அதுவே தோணிடு எந்துவோ டெய்லி நம்ம குடிக்கிறோமா அதுவே போது நம்ளுக்கு நம்ம நல்லா வாழ்கை தா வாழுறோ அப்டின் நினச்சிருவாங்க
ம் நம்ம பொதுவா நம்மள சுத்தி மட்டு மொத்தமாவே மொத்தமாவே இந்த எப்டி சொல்றது உலகமே கூட வச்சுக்கலா கொஞ்சு கொஞ்சுமா அந்த கே தப்பான விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்கு இப்ப வந்து ஒண்ணு இல்ல நம்ம கோ கொஞ்சு க்றுஞ்சா இருக்கு ஆனா அது ஒரு ஹதா உண்ம இப்ப நம்ம சின்ன வயசுல அதிகமா நம்ம மொபைல்லா என்னான் யூஸ் பன்ருக்க மாட்டோ ஏன் டைம் இல்ல ல நீ எனக் அடுத்து உனக்கு எப்பயாச்சுன்னா தெதி நீ காலேஜ் வந்து ஒனக்கு தெரியு இப்பெல்லா போய்பா தேபாயுசெ சின்ன ஸ்கூல் படிக்கில எல்கேஜ் யுகேஜ்ல இருந்து பயன்படுத்துதுங்க
போய்ட்டு வந்தா அந்த ஃபோன் தா
உம் உடல் அதாவது உடல் அசைவுனு எதுவுமே இல்ல ஒளையாட்டுன் ஒன்னு இல்ல அவ்ங்களுக்கு ஒடம்பு வீணாபோது மைண்டு வீணாபோது இது போல தப்பான பழகத்துல
செல்லு பாத்தே பாதி கத்துக்குதுங்க
ஆ லைஃபே வீணா போதுங்க நம்ளுக்கு இப்ப எடுக்க ணு சப்பா எல்லா எனக்கு என்ன சொல்றதுன் தெர்ல
எல்லா ஃபோன் பாத்தே பாதிப்புள்ளைங்க வீணா போகுது ஃபோன்ல அப்படி போடுறாங்க இப்டிப் போட்றாங்க அப்டின்லா சொல்லி நம்பி வீணா போகுறாங்க
தப்பான விஷயு நெறைய விஷய கத்துக்குராணுங்க
இலய் எப்படிதான் சொல்லி திருத்துருதுன் தெரியல
வாய்ப்புல்ல நம்மதா நம்முகு நம்ம புள்ளைங்களுக்கோ நம் பக்கத்துல உள்ளவங்களுக்கோ இது கெட்டுது நல்லதுன் சொல்லி முல் முழுசாலா இது பண்ண முடியாது அவங்க கொஞ்சு தப்பு பண்ணாம கொஞ்ச் இது பண்ணிட்ருக்கலா
ஆனா அது வந்து எல்லாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்ற மனநிலமிலு இருக்க மாட்டாங்க
உம்
து என்னாப் பண்றதுன் தெரியல
உம் ஒன்னு பண்ண முடியாது
ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொரு குடிக்காரவங்க இருக்குறாங்கோ
அது உண்ம நல்ல வேலமா அவுரு அதுல அதுல எங்க வூட்ல கொஞ்சோ சந்தோஸோ எதுவுல்ல மை டாட் டீயுல்ல எங்க அம்மாவு குடிக்க மாட்டாங்க எ பாப்பா குடிக்காத் நானு குடிக்க மாட்டே
உம்
உம் நம்ம வீட்ல எப்டி
நம்ம வீட் இருக்காங்கண்ணா அதா எங்க அண்ணனே இருக்காங்களே ஆஹா அண்ணா
உனக்கு அண்ண இருக்காங்களா உனக்கு
இன்ஜினியரிங் லா படிச்சுட்டு இன்னிக்கு ஒரு நாளை கூட குடிக்காம இருக்க மாட்டேங்கிறா
ஒன்னு சொல்றதுக்கு இல்லையா கண்டிக்க மாட்டாங்கனா உங்க வீட்ல
எவ்ளோவோ கேட்டுட்டாங்க அண்ணா ஒரு பிள்ளன்னு செல்லமா வளத்துட்டாங்க
மே தப்பு பண்றத கேக்காமக்கது செல்லல சும்மா வெதுப்பேத்திண்ணிக்காத இதெல்லா செல்லமா ச ஓகே தேவேனு ஒண்ணா பண்ணும் ப பேஸ்லா ஆ
ஆ ஓகேண்ண
ஓகே அ
ம்